லோ ஹாய் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா நா நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க
ஹலோ ஆ கேக்குது சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா பசங்களா ஸ்கூல்ல இருந்து வந்தாச்சா
எல்லாம் பேயிட்டு வந்துட்டாங்க இந்த ஹோம் ஒர்க் செஞ்சுட்டு இருக்காங்க உங்ளுக்கு எத்தன பசங்க ஹலோ கேக்குதா ஓகே ஓகே எனக்கு ரெண்டு பொண்ணுங்க
ஓ ஸ்கூல் பேய்ட்டு வந்டாங்களா
இல்ல சிஸ்டர் இர்வத்தி ரெண்டா தேதிதா ஸ்கூலு பசங்களுக்கு
ஓ இன்னு லீவ்லதாயிர்க்காங்ளா பர்வாயிலையே
ஆ இன்னு சம்மர் லீவ்லதாயிர்க்காங்க அப்பறோ சாப்ட்டீங்ளா நீங்க
இல்ல இன்னு டின்னர் முடில நீங்க டின்னர் முட்ச்சிட்டீங்ளா
இல்ல சிஸ்டர் இந்த எழுதிட்டு எல்லா கடைசி நேரத்துல ஒக்காந்து ஹோமர்க் பண்ணிட்டு இருக்குங்க
ஸ்கூல் தாதோ ஓப்பன் ஆகலன் சொன்னீங்க
இல்ல சம்மரு இதுக்கு ஹோமர்க் குடுத்துருப்பாங்கல்ல சம்மர் வகேஷன்க்கு அதெல்லா காங்க
ஓ ஓகே ஓகே சிஸ் எங்ளுக் ஸ்கூல் ஒ போனகி ஸ்போட்ஸ் ரிஹசல் ஸ்டாட் பண்ணிட்டாங்க இதுக்கப்றோ செலக்ஷன் பண்ணுவாங்க
ஓகே ஓகே எத்தனாவ்து படிக்கிறாங்க பசங்க
ஃபிப்து சிக்ஸ்து அந்த மாரி படிக்
ஓகே ஓகே ம் எ பெரி பொண்ணு வந்து ஃபோர்த் படிக்குது சின்ன பொண்ணு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா
சேரி சேரி ஓகே ஓகே அப்றம் இன்னைக்கு என்ன லன்ச்லாம் பண்ணிட்டீங்களா
ஆ முடிஞ்சிடுச்சு சிஸ்ட இன்னைக்கு எல்லா முடிச்சுட்டு இட்லி சட்னி எல்லா அரைச்சு வச்சுட்டு ம் வந்த உடனே சரி சாப்பிடலா அப்படின்ட்டு உட்காந்துருக்கோ
ஆ சரி சரி
ம் என்ன டாபிக் பேசலா
என்னட்ட செடி வேணா பத்தி பேசுங்க என்ன செடிலா வளக்றீங்க வீட்ல
செடி கார்டன் பாத்தா செடி நிறைய வளக்றோ சிஸ்டர் மணி பிளான்ட் அந்த ஹீட்டுக்காக மணி பிளாண்ட் அங்கங்க என்ன பண்ணியிருக்கேன்னா டப்பால டப்பால வச்சிருக்கே பூவு மல்லிக பூவு எனக்கதுக்கு எங்கம்மாக்கு கொஞ்ச காடனிங் ஓர்க் ரொம்ப புடிக்கு எனக்கதுல இன்ட்ரஸ்
அந்த அக்சுவ்லா மணி மணி ப்ளான்ட் வச்சா ஹீட் ரெட்யுஸ் ஆகுமா அப்டியா
ச நீங்க கிச்சன்ல வந்து மணி பிளான்ட் நீங்க வெச்சீங்கன்னா வெச்சு ஒங்ள அந்த ஹீ்ட்ட வந்து அப்சர்வேஷன் ஆகுது மணி மணி பிளான்ட்ங்கிறாங்க இல்லையா அந்த அப்சர்வேஷன்ஸ் வந்து அதஅத் இழுத்துக்கோ அந்த ஹீட் த வந்து அது இழுத்துக்கு ஆமா வாட்டர்ல ஆமா மண்ணு கூட தேவல்ல நீங்க வாட்டர்ல வந்து வாட்டர் பாட்டில் இருக்கு பாத்தீங்ளா ஃபன்ட்டா மிரிண்டா குடித்து கிருங்க வாட்டர் பாட்டில் தண்ணிய ஊத்தி கூட நீங்க அத வெச்சுட்லா அழகு கு வச்சுக்குவாங்க வீட்டுக்குள்ளலா வச்சுக்குவாங்க ஆனா அதுல வந்து கொஸ்
க்ளோ வப்பாங்கன் தெரியு பட் அது ஹீட் ரெடியூஸ் பண்ணுன் தெரியாது
ஹீட் ரெடியூஸ் பண்ணு அது ஆக்சுவ்லா நறைய னி கொசு து ஆனா அதுக்கு அந்த எ தண்ணி இருக்தில்யா தண்ணி சேர்றதுனால அந்த கொசு வரு
டெய்லி கொஞ்சப்ப சேஞ்ச் பண்ற மாரியிர்க்கோ தண்ணி மாத்னா நல்
போஸ் ஆ ஆனா போ அந்த அதுல கல்லெல்லா போட்டு வச்சாங்ள பப்பாங்ள அந்த இதுக் கல்லாப்பி ஏய் ஃபிஷ்ட் ஃபிஷ்ட்டாங்க்கு கல்லெல்லா போட்டு அந்த டெக்ரேஷன் மாதிரி நம்ம வெச்சுக்கிட்டா அ பாக்குறதுக்கோ நல் கலர்ஸ்ட்டோன் லா வெச்சா சூப்பராயிர்க்கும் அது அப்றோ நறைய செடியிர்க் க்குது வெறு பூச்செடியா வச்சிருக்றோ அது அப்றோ மல்லிகப்பூச்செடி முல்லைப்பூ ஜாதிப்பூச்செடி
ம் ம்
அப்றோ
வேற என்ன யூஸ்ஃபுல்லா பண்லா வீட்ல
அந்து அந்த மாதிரி கேக்குறீங்ளா நீங்க வந்து என்னப் பண்ணுங்க கிச்சன்லயே வந்துட்டு ஜன்னல் சைடு வந்து ரெண்டு ஜன்னல் சைடுமே ஒரு சின்ன பாட்டல்ல என்ன பண்ணுங்க மணிப் பிளாண்ட் வச்சி கட்டிவுட்ருங்க ஜன்னல்ட்ட வெச்சிங்ன்னா அது அழகா போவு பாக்றதுக்கோ உங்களுக்கு நல்லாயிர்க்கோ அது இ இதா ஆகாது சீக்ரமாவே இன்னொன்னு வந்து என்னாதுன்னா புதினா தள வாங்குறீங்கல்ல புதினாவையு மண்ணுல வெக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க கீழ மட்டு கட் பண்ணி விட்டுட்டு தண்ணியில மொத வச்சிருங்க தண்ணியில வச்சுட்டீங்கன்னா ரெண்டு நாள் வச்சீங்கனா சீக்கிரமாவே துளுத்துக்கு அதுக்கப்பறமா அத எடுத்து நீங்க மண் ல வெய்ங்கலே சீக்கிரோ புடிச்சுக்கு செல நேரலா புடிக்காது புதினலா கிதா போய்ரும்ல வாடி பேருன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவு நீங்க பண்ணலா
ம் ஸ்னேக் ப்ளாண்ட் பத் ச அவங்களுட ஏர் பியூரிஃபை ஆகு அது கூட நா பாத்த சோசியல் மீடியாவல தா பாத்த ஆனா நா வெக்கல இன்னு ட்ரை பண்ணி பாக்குற ம் ஸ்னேக் பிளான்ட்க்கு அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கு இப்ப தான் ஹேர் பேக்குக்கு நெறைய இருக்கு இந்த ஆலிவ்வேரா அந்த மாரி வை
ஆமாம்மா அதுவு இருக்கு அ மா ஆலுவேரா அப்பறோ அந்த செம்பருத்தி இல அப்றோ மருதாணி அப்றோ கருவப்புல இதெல்லாமே இருக்கே ஆனா இதுல பாத்தீங்கன் வெச்சுக்கோங்ளே நா எனக்கு நா யூஸ் பண்ணத வெச்சு உங்களுக்கு நா சொல்றே இப்ப நறைய இந்த கிரீம்ஸ் எல்லா போட்றாங்கல்ல அத விட பெஸ்ட்டா நா ஒன்னு சொல்ற அத நீங்க பண்ணி பாருங்களே உங்களுக்கே நல்லாயிர்க்கோ வடிச்ச கஞ்சியிர்க்கு பாத்தீங்ளா
ஆமா
இந்த கஞ்சி வந்து நல்லா கெட்டியா இருக்கு கெட்டியா இருக்குதுன்னா தண்ணி பத்தலன்னா கெட்டியா கெடைக்கு தண்ணி நல்லா இருந்துச்சுன்னா தண்ணி மாரி இருக்கு அந்த கெட்டியா இருக்கறத எடுத் து நீங்க மொகத்துக்கு அப்ளை பண்ணுங்களே நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கெடைக்கு
வெறு அந்த தண்ணி மட்டுமா ஏனா சால்ட் போட்டுருப்போம்ல சாப்பாட்டுல
அ சால்ட் போடாம நீங்க இது பண்ண ஒன்னு பிரச்சன இல்ல சால்ட் போட்டாலு பிரச்சன இல்ல அது ஒண்ணு பண்ணி கங்க நல்லா அதுவு நல்லா இதா இருக்கு இன்னொன்னு வந்து என்னதுன்னு வச்சுக்கோங்களே காய விட்றணு ஆ காய விட்டிங்கனா அந்த ரைஸ் பேக் மா அ ரைஸ் பேக் மாதிரி இருக்கு இல்லையா அது நல்லா ஒட்டிக்கு நல்லா ஒ ட்டிட்டு தெரியாது நம்ளுக்கு நீங்க கிழுவி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களே ஸ்கின்னு நல்லா ஒரு இது கெடை க்கு க்ளோ கெடைக்கு இந்த
ஓ அப்ப புதுசா கேள்விப்படுற இது எனக்கு தெரியாது ஹேருக்கு போட்ருக்க அந்த சீயக்கலா அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணிதா போடுவ
ஆ ஆ
அது நல்லா ரிசல்ட்
அது ஒண்ணு பண்ணீங்கனாலு உங்களுக்கு நல்லா கெடைக்கு இன்னொன்னு வந்து என்னாதுன்னா லெமன்ருக்கு பாருங்க லெமனோட சக்கர கலந்துக்கோங்க லெமன் வித்து சக்கர கலந்து நீங் க மொகத்துக்கு அப்ளை பண்ணி பாருங்களே சக்கர பவுடர் ஆக்கிகோங்க சக்கர தா திப்பி திப் பியா இருக்கு நம்ம மொகத்துக்கு ஒட்டாது சக் ஆ சுக ம் ச அந்த சுகர் பவுடர் இருக்கு பாத்தீங்களா அதுவு லெமனையு புழிஞ்சி மிக்ஸ் பண்ணி நீங்க நல்லா பண்ணி பாருங்க மொகோ நல்லாகு உங்களுக்கு கெடைக்கு
அதுவு காய வைக்கணு ஒடனே வாஷ் பண்ணக்கூடாது
காலையில அ கொஞ்சோ காயஞ்சிச்சுன்னா ஒன்னு ப்ரச்சன இல்ல உங்களுக்கு அத காஞ்சிட்டா அதுக்கப்பறோ நீங்க குளிச்சு பாருங்களே உங்களுக்கே நல்ல ஒரு இது இந்த கருப்பு கருப்பா இருக்கறது எல்லாமே போகு நா அதுவு பண்ணிருக்கே ஆமா பண்ணிருக்கே அதே மாரி அந்த தயிரோ
நல்ல ரிசல்ட் கெடச்சதா
நா வந்து மேக்சிமம் க்ரீம் எல்லா எதுவுமே நா வாங்குனதுல்ல சிஸ்டர் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இன்ன வரைக்கு நா கிரீமு ஆர்ட்டிஃபிஷியலா நா எதுவுமே செஞ்சது இல்ல எல்லாமே இந்த மாதிரிதா நா பண்ணிக்குவே பண்ணுவே தவிர மத்தபடி இந்த இதுல போட்றாங்களே இந்த ஃபேன் என்னென்னமோலா போடுறாங்களே இந்த யூடியூப்ல எல்லா பாத்துட்டு ரிசல்ட் கெடைக்குது கொரியன் ஃபேஸ் கெடைக்குதுல்லா சொல்றாங்க இல்லையா அதுக்கெல்லா காசு காசு அதுக்கெல்லா செலவு பண்றது இது நம்மளுக்கு வீட்ல உள்ள பொருள் தா நம்மளுக்கு
ஆனா நா இது புதுசா நீங்க சொல்லிதா எனக்கு தெரியுது இல்லனா எனக்
தயிரு தயிரோட நீங்க மஞ்சள் மஞ்சள் போட்டு ரெண்டு நாள் குளிங்க உங்களோட கலரே சேஞ்ச் ஆகு ஆ கஸ்து இல்ல கஸ்தூரி மஞ்சள் கெடச்சிச்சு இன்னு கொஞ்ச நெறைய போட்டுக்லா ஒன்னு பிரச்ன நார்மல் மஞ்சள் தா எரியு அது நீங்க மஞ்ச போட போடதானே உங்களோட ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆகுது மேக்சிமம் பாத்திருக்கீங்களா மஞ்சலா காட்டு அதுக்கப்புறோ அது போயிரு உங்களுக்கு குளிச்சுட்டு வந்துட்டீங்னாலே உங்களுக் இப்ப நெறைய மஞ்சள் போடக்கூடாது எரியு மொகொல்லா அது கூலிங்க்காக அந்த தயிரோட அந்த மஞ்சள் தேய்ச்சு போட்டீங்னா அந்த கூலிங் நல்லா இதா கெடைக்கு நம்பளுக்கு அதுவு இங்க பண்ண லா அது பண்ணலா எங்க பாப்பாக்கல்லா முடி நல்ல நெறைய முடி ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் தா படிக்கிறா ஆனா என் ன பண்ணுவே முடி வெளில தெரிய கூடாதுன் சொல்லிட்டு ரெண்டு இதா மடிச்சு கட்டுவே
முடிக்கென்ன போடுவீங்க அப்போம் வளர்றதுக்கு
முடிக்கு அதே மாதிரி தா என்ன பண்றது நார்மல் தா இந்த எண்ணெ நெறைய காச்சி தா நா தேய் ச்சுட்ருக்கே தேங்கா எண்ணெய்ய ராவ தேச்சது இல்ல நெறைய அதுல வந் து இந்த இது போட்டுக்கோங்க ஆலோவேரா போட்டுக்குவே அப்றோ இந்த கருப்பு இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா கருப்பு கலர்ல ஒரு இது மாதிரி இருக்கும்ல
கருஞ்சீரகமா
கருஞ்சீரகம் அது கொஞ்சோ போட்டுக்கோ அது ரொம்போ போடக்கூடாது அது கொஞ்சொ போட்டுக்குவே அப்பறோ இந்த கருவேப்புல்ல
எல்லாமே இடிச்சு போடுவீங்களா முழுசாவே போடுவீ
என்ன பண்ணுவேன்னா மிக்சில போட்டு அடிச்சிருவே சிஸ்டர் அடிச்சு அப் அப்டியே எண்ணெய்ல நல்லா எண்ணெய்ல அடுப்புல வைங்க நம்ப கேஸ் ஸ்டவ்வெல்லா வெச்சா ரொம்ப நேரோ ஆகு நீங்க வீட்ல ஏதாவ்து உங்ளுக்கு அவைலபிள் இருந்துச்னா அடுப்பு இருக்கு பாத்தீங்களா அடுப்புல காலைல நீங்க என்ன பண்ணீங்க அந்த எண்ணெய்ல போட்டு வுட்டுட்டு காச்சி தின்கனா ஸம் இதுஸ் ஸ்மெல்லே உங்ளுக்கு வர ஆரம்பிச்சு ம ஆலோவேரா போடுங்க அப் புறந்த இது இருக்கும்முல்லா செம்பருத்தி எல இருந்து ச்னால சரி செம்பருத்தி பூ போடுங்க இன்னொன்னு ப்ளஸ் பாயிண்ட் ட்டோ நா ஒண்ணு சொல்றதென்னனா முருங்க கீர போடுங்க முருங்க கீர முருங்க கீர போட்டாலு செரி முருங்கப்பூ போட்டாலு செரி ஒரே ஒரு கொத்து வந்து இது போடணு வேப்பஎல போடணு அப்பதா இந்த பேன் புடிக்காது அதிக முடி இருந்தாவே ம் ஆலோவேரல்லா போட்டு அந்த எண்ணெய தா நா இப்ப வரைக்குமே தேய்சிட்ருக்கே சின்ன கொழந்தய்ல இருந்து இப் இப்ப வரிக்குமே அதா தேய்ச்சுட்ருக்கே நல்ல முடி அவளுக் எங்க பாப்பாக்கு நல்ல இடுப்பு வரைக்கு இருக்கு அவ ஃபோர்த்துக்கு முடி அதிகோன்னுவாங்க மத்தவங்கல்லா குட்டி குட்டியா இருக்குங்ளா க்ராப் கட்டிங் வச்சி ங்க அது தெரிய கூடாதுன் நா என்ன பண்ணுவ மடிச்சு மடிச்சு என்ன பண்ணுவ இந்த ஷோல்டர் வரைக்கு வர மாதிரி கட்டி
ம் ம் ம்
அவ இந்த ஃப்ரீயார் உட்டுட்டு போனாதா தெரியு ஓ இவ்ளோ முடி இருக்கா அப்டின் சொல்லிட்டு
சேரி செரி
அதே மாரி இன்னொன்னு ராத்ரி அப்ளே பண்ணுங்க ராத்திரி ராத்திரி அப்ளே பண்ணிட்டு முடிய கட்டிவுட்டு நல்லா வக்க கட்டிவுட்டுட்டு என்ன ஆயில் என்ன பண்ணீங்க அப்புனா என்ன என்னா முடிய வந்து ராவவே உடவே மாட்ட எப்ப பத்தாலு ரிப்பன் வச்சு என்னா பண்ணுவே கட்டியேதா இருக்கு அந்த இது அழகுக்கெல்லா பாக்க மாட்டே ஆ இத
ட்டா கெட்னா சீக்கிரோ உங்கள்க்கு மண்ட லூஸ் ஆயி முடி கொட்டுன் சொல்றாங்ளே அந்த ஸ்கின் டாக்டர்ங்ளா
அதெல்லா எதுமே ஆகாது சிஸ்டர் நம்ப முட் முடி வந்து அப்டியே விட விட தா என்னாகுனா கீழ எல்லா வெடிப்புலுந்து இது ஆகி போகு இந்த ஃப்ரீ ஹேரெல்லா உடுறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரிலா நா எண்ணெ வச் ச்சு ராத்திரி நல்லா எண்ணெ வச்சா காலைல முதல் நாள் கட்டனானா அடுத்த நாள் தா அத நா பிரிப்ப அதுவரைக்கு பிரிக்க மாட்ட
சேரி செரி அப்பற வேற என்ன மாரில்லா போட்டா ஹேர் நல்லா க்ரோத் ஆகு
அது இதா இருக்கு முகத்துக்கு அதே மாரிதா முகத்துக்கு அதே மாரிதா போட்டு உடுவே
ஓ அப்படியா கஞ்சி அப்பற லெமன் சக்கர அந்த மாரி போடுவீங்களோ செரி செரி சின்ன பசங்களுக்கு போட்லா சைட் எஃபெக்ட்லா இல்ல ஆமா மா அதுதா ஏனா சின்ன பசங்க ஃபேஸ் இன்னு மெச்சூர்ட் ஆயிருக்காதுல்ல
ஆமா ம் ம் ஓகே அப்பற வேற எதுவு இருக்கா
வேற வேற என்ன செடில்லா வளக்குறீங்க என்கிட்ட இந்வி இது இருக்கு அதென்ன ப்ளூ ஃபீ சொல்லுவாங்கல்ல அது தமிழ்ல சங்குப்பூ சங்குப்பூ சங்கு பூல வந்து டீ குடுச்சா கூட ஸ்கின் நல்லாருக்கு ஹேரூ நல்லாருக்கு ம்
இ வந்து உங்களுக் கு ப்ரெய்னுக்கு ரொம்ப நல்லது சிஸ்டர்
ம் சொல்லுவாங்க நா இன்னு வளக்கல வாங்கணு ம் ட்ரைல கெடைக்குது ஆன்லைன்ல கெடைக்குது ட்ரை பண்ணப் போ அதுக் அது குடிக்கலாமான்னு தெரியல ஆனா நேச்சுரலா இருக்குற மாரி இருக்காதுல்ல ஓ அப்படியா
அதுலயே வந்து சப்பாத்தியல்லா போட்டா இன்னு நல்லாருக்கு
ஓ அந்த வாட்டர்ல கலர் சேஞ்ச் ஆகி வருல அது ஸ்கின்னு ஹேரு நல்லா இருக்குன் சொல்றாங்க நீங்க ட் ரை பண்ணி உங்களுக்கு என்னாச்சு ஓ ஓ செம்பருத்தி தண்ணி ஆ செம்பருத்தி டீ அந்த மாரி கூட குடிக்கலா கேமமல் ட்ரீ
ஆமா ஆமா ம் சேரி சிஸ்டர் ஓகே ஆமா ஆமா டைம் முடுஞ்சுருச்சு சிஸ்டர் உங்கள்ட பேசி தேங்க்யூ சோ மச் இன்னொரு டைம் நம்ப பேசலா சிஸ்டர்
ஆ ஓகே பாய் ஆ